வணக்கம் தோழி
வணக்கம் சகோதரி என்ன பண்றீங்க
தோழி
என்ன பண்றீங்க
நானா தோழி சிறிது வீட்டு வேலைகள் இருந்தது அதை முடிச்சுட்டு என்னுடைய மகன் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அவனுடைய சந்தேகங்கள தீர்த்து வைத்துக்கிட் டு எனக்கு இருக்கக்கூடிய சில அலுவலக வேலைகள வந்து பாத்துட்டு இருக்கே தோழி
சேரிங்க சா சேரிங்க சகோதரி நீங்க வந்து வேலைக்கு போறீங்களா
இல்ல தோழி நா வந்து வேலைக்கு போறது இல்ல பட் நா வந்து பத்தாண்டு காலம் வந்து கணித ஆசிரியையா வேல பாத்துட்டு இருந்தே
ஓ ஓகே சகோதரி நானு வந்து கணித ஆசிரியரா ஒரு இரண்டு வருடம் வேல பாத்துட்டு இருந்தே நானு
ஓ சரிங்க தோழி சரிங்க
இப்ப வந்து தனியாருங்கலா இல்ல அரசு அரசு பள்ளிங்ளா
இல்ல தோழி நா வந்து தனியார் பள்ளியிலதா வந்துட்டு வேல பாத்துட்டு இருந்தே அதுக்கப்றோ இப் ப வந்து நா வேலைக்கி போறதில்ல நாங்க வீட்டுல உள்ள ஒரு சாய்பாபா கோயில் வந்து வச்சிருக்கோ ஆ சமூக சேவைகள் வந்து செய்வதுல வந்து எனக்கு விருப்பம் அதிகம் ஆ எனவே நா வந்து என்னுடைய துறை வந்து ஆ மாறி வந்துட்டேன் தோழி என்னுடைய தாய் தந்தையர் ஆசிரியர் பணியிலதா இருந்தாங்க
ஓ சகோதரி அப்ப நீங்க வந்து அப்ப நீங்க வந்து குடும்ப குடும்ப வழியாவே நீங்க வந்து ஒரே பணியதா உங்களுக்கு அவங்க அம்மா அப்பா அந்த வேலைக்கி போனனாலதா உங்களுக்கு அது மேல ஒரு ஈடுபடு வந்
ஆ எனக் கு வந்து ஆசிரியர் தொழில்ல பெரிய ஈடுபாடு கிடையாது தோழி ஏனா எனக்கு அது பிடிக்காதுன் கிடையாது எங்க தலைமுறைல எல்லாருமே ஆசிரியர் துறைல இருந்தனால வேறு துறைக்கு போகணுங்கிறது வந்து என்னுடைய விருப் பம் எனக்கு வந்து மருத்துவ துறைதா என்னுடைய விருப்பம் ஆனா நாங்க வந்து
சகோதரி எனக்கு அதே எண்ணந்தா சகோதரி எனக்கு வந்து இந்த மாரி ஆசிரியருங்கிறதே நா போகணுங்கிறதே என்னோட கனவே கெடையாது சகோதரி நா பள்ளிக்கூடத்துல இருந்தே வந்துட்டு எனக்கு வந்து கா பா நா வந்து பள்ளி படிக்கும் போதே எனக் போ வந்துட்டு இப்டி நா வந்து மருத்துவர்தா ஆகணு மருத்துவர்ல வந்து இந்த குழந்தைங்கள பாப்பாங்களே சகோதரி அந்த மாரி ஒரு துறைலதா நா போகணு எனக்கு ரொம்ப நாளா ஆ ச இருந்துச்சு அப்படியே போக போக படிப் அப்படியே வந்துட்டு பன்னெண்டாவது படிக்கும்போது எனக்கு ஒரு டீச்சர் வந்து இந்த உயிரியல் இருக்குல்லங் சகோதரி உயிரியல் விலங்கியல் பாடத்துக்கு வந்து வந்தாங்க அவங்க சொல்லி தர்ரதே சுத்தமா புரியவே இல்ல சகோதரி அவங்க வந்தாங்கன்னா அவங்க வரும் வாங்க இப்ப வாரத்துல வந்துட்டு ஒரு ரெண்ட ரெண்டு ரெண்டே ரெண்டு கிளாஸ்தா சிஸ்டர் நடத்துவாங்க அவங்க வந்துட்டு அப்ப ஒண்ணுமே நடத்த மாட்டாங்க புக்குல இருக்கிறத வந்து அப்படியே படிச்சு காமிச்சுட்டு போயிருவாங்க உங்களுக்கு புரிஞ்சுதா நீங்களே படிச்சுக்கோங்கம்பாங்க அவங்க வந்து அப்ப ஒழுங்கா நமக்கு பயிற்சி கொடுக்காதுனால நம்மளால நம்பளால அது அதோட ஈடுபாடு நம்பளால பண்ணமுல
நிச்சயமா தோழி ஏனா உங்கள பாக்கும்போது என்னுடைய பிரதிபலிப்பாதா தோணுது அதே சமயோ ஆச்சரியமாவு தோணுது ஏன் கேட்டீங்கன்னா இதேதா எனக்கு நடந்தது நா வந்து பத்தாம் வகுப்புல வந்து அறிவியல் மற்றும் கணிதத்துல வந்து நூத் துக்கு நூறு மதிப்பெண் எடுத்த அதனால நா வந்து உயிரியல் பாடந் தா எடுத்த எனக்கு வந்து ஒரு ஆண் ஆசிரியர் தா வந்து வந்தாரு அவர் பேசுறது முதல் பெஞ்ச தவிர வேற யாருக்குமே கேக்காது அதனால பாத்தீங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ் டூ ல நா வந்து ஒரு எம்பத்தி நான்கு சதவீதம் மட்டுமே எடுக்க முடிந்தது ஆனா நா பத்தாதுல வந்து தொண்ணூத்து நாலு சதவீதம் எடுத்த ஆனாலு பரவால்லன் சொல்லிட்டு
பாருங்க ஒருத்த ஒத்தும எனக் நானு வந்து பத்தாவதுல தொண்ணூத்து நாலு சதவீதோ தா சகோதரி
ஓ நானூத்தி எழுவதா தோழி நீங்க
ஆ இல்ல சகோதரி நா வந்து நானூத்தி அறுவத்தி எட்டு
ஆ இரண்டு பேத்தினுடைய வாழ்க்கையும் ஒரே மா திரிதா வந்திருக்கு நிச்சயமா ஆச்சரியமாவு இருக்கு
கண்டிப்பா இல்ல சகோதரி எனக்கு வந்துட்டு இப்போ மார்க் அதிகமாக எடுத்தனால நானூறுக்கு மேலே எடுத்தவங்களுக்கு வந்து முதல் குருப்பு தா எடுக்கணுன்னு சொன்னாங்களா நான் என்ன நெனைச்சேன்னு இப்ப வந்துட்டு முதல் குருப்பு எடுத்தோம்னா எந்த வேலைக்கு எப்டி வேணாலு நம்ம போய்கலாங்களா அந்த ஒரு அந்த ஒரு மனநிலைமையிலதா நா வந்து அந்த பாடத்த நா சூஸ் பண்ண நானு அத முடிவு பண்ணி நா சேர்ந்த சகோதரி எனக்கு வந்து கணிதத்துல வந்து கொஞ்சோ எனக்கு ஆர்வோ அதிகமா இருந்துச்சு மத்த பாடத்த நம்ம படிக்கறத விட கணித த்துல வந்து நமக்கு நம்ம வந்துயி நம்ம வந்து வ ந்து அதிகமா நம்ம கத்துக்குறதுக்கான விருப்போ எனக்கு இருந்துச்சு படிக்க படிக்க நமக்கு புதுசா நம்ம கத்துக்கணு அப்டிங்கற ஆர்வோ இருந்துச்சுங்களா எனக்கு வந்து டீச்சர் இப்டி இருந்தாங்க ஆனா வந்து என் ஆனா வந்து என் ஃப்ரெண்டோட ஆனா என்னோட நண்பரோட வகுப்புக் வந்து அவங்களு வந்து ஆணாசிரியர் தா அவங்க சொல்லிக் குடுக்குறது அப்டியே வந்து மனசு மனசுல பதிற மாரி சொல்லி் குடுத்தாங்க அவங்கள சப்போஸ் எ சப் எங்களுக்கு வர ஆசிரியர் வந்து வரலா அப்டின்னா ரெண்டு வகுப்பையு வந்து ஒன்னா ஒன்னா வந்து உட்கார வச்சு அவரு தா வந்து சொல்லி தருவாரு அப்டிங்கு போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப புடிக்கு நாங்க என்ன பண்றது நம்ம சப்போஸ் வந்து நம்ம மருத்துவர் ஆகலையினாலு பரவாயில்ல நம்ம எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ணணுங்கிற ஒரு கட்டாயத்துக்காக அவங்களுக்கு குடுத்த என் ஃப்ரெண்டு கிட்ட என் ஃப்ரெண்டோட டீச்சர் குடுத்த டீச்சர் குடுத்த உரையை வச்சு வாங்கி நாங்க படிச்சு எக்ஸாம்ல நாங்க நா பண்ணிதா சிஸ்டர் ஓன்னா நாங்க படிச்சு டிரை பண்ணி நாங்க இது பண்ணுனோ அவங்க வந்து அப்ப ஒழுக்கமா சொல்லிருந்தாங்கன்னா நாம வந்து கரெக்டான ஒரு நெலைமையில நம்மளோட கனவ நோக்கி நம்ம ஓடிருப்போ
நிச்சயமா அதே சமயோ நா வந்து மருத்துவருக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமு எழுதுன தோழி பொறியியல் மருத்துவம் இரண்டு ரெண்டுமே எழுதுன எழுதி நா வந்து பல் டாக்டருக்கு செலக்டு ஆனே
செரிங்க சகோதிரி
ஹோமியோபதி இரண்டுல்லும் எதுல எது ல இரண்டுல்ல எதுனாலு ஓகே தா அப்டி சொல்லிட்டு எனக்கு மெரிட் ஷீட்டு கெடச்சது அப்போதைக்கு முன்னூறு தா நம்ம காலங்கள்ல கட் ஆஃப் எனக்கு வந்து இரநூற்றி ஐம்பத்தி இரண்டோ இரநூத்தி ஐம்பத்தாறோ வந்து இருந்தது நா செலக்டு ஆன என்னுடைய பெற்றோர்கிட்ட நா சொல்லவு செஞ்சே என்னுடைய தந்தையார் நல்லவரு தா பட் என்னுடைய விதி எப்டி அமைஞ்சதுன்னு எனக்கு தெரியல நாங்க வந்து மூன்று சகோதரிகள் அதனால ஒரு பெண்ணா மட் டும் மருத்துவருக்கு படிக்க வைக்க முடியாது படிக்க வைத்தாலும் கல்யாணத்தின் போது அந்த மாதிரி மாப்பிள்ளை வந்து பாக்க முடியாது ஏனென்றால் அ அவருடைய எண்ணம் என்னன்னா எங்களுடைய சமூகத்தில் வந்து அ அது யாருமே பெருசா படி படிக்க மாட் மட்டும் பெண்களாகட்டும் அ பத்தாவது பன்னெண்டாவது படிச்சிருந் தனாலே அது ஒரு பெரிய இது அ அதுக்கப்புறம் தொழில் சார்ந்த தொழில் செய்யறது மளிகை கடை சந்தை வியாபாரம் அப்டி சொல்லி போயிருவாங்க அந்த மாதிரி இருக்
ஊழியமா செய்வீங்களா சகோதரி நீங்க அப்போ நீங்க அதிகமா வந்து சுய தொழில் தா நீங்க பண்ணுவீங்களா குடும்பத் குடும்பமா சேந்து
சமூகத்துல அப்டி பண்றனால என்னுடைய தாய் தந்தையர் என்ன நெ
ஆ நீங்க அதிகமா நீங்க பல் டாக்டர் வரைக்கு நீங்க படிச்சீங்கன்னு அதுக்கான மாப்பிளைய தா நீங்க தேட முடியு ஏன்னா வந்துட்டு நீங்க வந்து அதிகமா படிக்கும் போது குறைவான படித்த மாப்பிள்ளை நீங்க வந்து ஒத்துக்க மாட்டீங்கள
அப்படின் சொல்லி அவுங்க நெனச்சுக்கிட் ட்டாங்க தோழி ஆ அதனால என்ன வந்து கணித துறையில விருப்பம் இல்லாமல் அவர்களின் விருப்பத்தின் பேர்ல என்ன கொண்டு போய் விட்டாங்க ஆறு மாத காலம் என்னால சுத்தமா அத வந்து ஏத்துக்க முடியல இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கு மேல் நம்மளுடைய விதி ஆசிரியை தொழில் தா அப்படிங்கறத ஆயிருச்சுன் சொல்லிட்டு அத உணர்ந்து நா வந்து படிக்க ஆரம்பிச்சே ஆ கணித துறை முடித்து உம் சொல்லுங்க தோழி
இல்ல சகோதரி நீங்க வந்து பிடிக்காம நீங்க அத படிச்சாலு பத்து வருஷம் நீங்க தொடர்ந்து அந்த பணிய நீங்க மேற்கொண்டிருக்க பட்டிங்க அதுக்கே உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணு
நிச்சயமா தோழி அதுக்கப்புறம் கணித துறையில ஆம் சொல்லுங்க தோழி
இப்ப நீங்க வந்து கணிதாசிரியரா நீங்க எந்தெந்த வகு ப்பு மாணவர்களுக்கு எடுத்தீங்க உங்களுக்கு சம்பளம் என்ன சகோதரி குடுத்துருந்தாங்க
நா வந்து பத்தாவது வரைக்கி அதாவது என்னுடைய திருமண த்துக்கு முன்பு நான் பதினோராம் வகுப்பு வரைக்குமே எடுத்துட்டு இருந்தே தோழி திருமணமான பின் அ குழந்தைகள் அப்படி எல்லா வந்ததுக்கு அப்புற நா வந்து பத்தாம் வகுப்பு வரை எடுத்துட்டு இருந்தே நாங்க இருக்க கூடியது நகர்புறம் தா ரொம்ப பெரிய சிட்டி எல்லா கிடையாது அதிகபட்சம் பதினாலாயிரம் வரை க்கு தா ஆ என்னுடைய உயர்நிலை சம்பளம் நா வேலைக்கு சேரும்போது து வெறும் மூவாயிரத்துல மட்டுந்தா ஸ்டார்ட் ஆச்சு நிறைய உழைப்பு போடுவோ ஆனா ஊதியம் வந்து பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் அப்படிதா கிடைக்கு அதனால நா வந் து ஒரு குறிப்பிட்ட வரு வருடத்துக்கு மேல் ஆ வேண்டாம் நம்ம வேற ஏதாவது கோ கொரோனா இது வேற வந்ததுனால பிரயாணம் பண்ணி ரொம்ப தூரம் போ வேண்டான்னு சொல்லிட்டு அ வேலையில இருந்து நா நின்னுட்டே அ அதுக்கப்புறம் நா பத்தாவது ப பதினொன்னாவது எடுத்தனால எங்களுக்கு தொடர்ந்து கரெக்க்ஷன்ஸ் வேல இருக்கிறனால எனக்கு கழுத்து வலி வேற வர ஆரம்பிச்சிருச்சு சரி வேண்டா அப்படின் சொல்லிட்டு என்னுடைய துறையில இருந்து விலகி நா வந்து படிக்கும் போதே எம் ஏ சைக்காலஜி வந்து படிச்சிருந்தேன் தோழி திரும்ப என்னுடைய மருத்துவ
ஆ சகோதரி நீங்க நெறயா நீங்கள் நீ நீங்கள் நெறயாவே வந்து கல்வி முடிச்சிருப்பீங்க போல இங்க அ அது அது வந்துட்டு படிக்கிறதோட இல்லாம எக்ஸாம் வந்து புதுவிதமான இதெல்லா நீங்க கத்துரு மாட்டீங்க போல சகோதரி
ஆமா தோழி நா வந்து பி எஸ் சி, எம் எஸ் சி, பி எட், எம் எட் எம் ஏ சைக்காலஜி பி ஜி டி சி ஏ ஆறு டிகிரி நா வந்து படிச்சே தோழி
சகோதரி உங்களுக்கு வந்து படிப்பு மேல இவ்ளோ ஆர்வோ இருந்து இல்ல இல்ல அப்பாவோட கட்டாயத்தினால நீங்க படிச்சீங்களா இதெல்லா
இல்ல தோழி எனக்கு படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப புடிக்கு பிடிச்ச துறையில போ முடியலைங்கற வருத்தோ தானே தவிர நா எவ்ளோ ஆசப்பட்டாலு என்னுடைய பெற்றோர்கள் தா என்ன எல்லா படிப்புமே படிக்க வெச்சாங்க விருப்பப்பட்டது என்ன வேணாப் படிச்சுக்கோ ஆனா மருத்துவ துறையோ இன்ஜினியர் துறையோ அப்பொழுது வேண்டான் சொல்லிட்டாங்க அதுக்கான காரணோ என்னன்னா என்ஜினியர்னா கட்டட வேல செய்யறவங்க மட் டும்தா அப்படிங்கற என்ன னம் என்னுடைய தந்தையார் மனதுல இருந்துது அந்த காலத்து மனிதருனால அதனால அவங்க வந்து ஆம்
சகோதரி உங்க உங்களோட தந்தை உங்களோட அப்பா வந்துட்டு நீங்க டீ உங்க ஆசியர்ன்னு சொல்றீங்க அப்படி இருக்க ஆசிரியருக்கு வந்து பொறியல் துறை வந்துட்டு எப்படி சகோதரி கட்டிடத்துலயே
இல்ல தோழி அவங்க வந்து தமிழ் ஆசிரியர் தா அதனால அவங்களுக் கு வந்து கம்ப்யூட்டர் மொபைல் அது மாதிரி எல்லா அந்த துறைய பத்தி தெரியாது அவங்களுக்கு
இல்ல சகோதரி அப்ப இருந்த காலகட்டத்துல இல்ல சகோதரி அப்ப இருந்த காலகட்டத் துல வந்து அதிகமா இது வந்து அத் அதிகமா இது வந்து முன்னோக்கி போகாதுன்னு சொல்லி அப்பருக்கவங்க ஒரு கணிப்பு கணிச்சு டாங்க
ஆ ஏன்னா இது வந்து ஒரு இருவது ஆண்டு காலத் த்துக்கு முன்னாடி இருக்கும் தோழி இப்பொழுது எனக்கு நாப்பத்ரெண்டு வயதாச்சு சோ பது பதினைந்து இருபது ஆண்டுகளுக் கு முன்னாடி நம்ம கிட்ட மொ அ அலைபேசி இருக்காது ஆ ஆ அப்ப இந்த கணினி பத்தின அது வந்து என்னுடைய தாய் தந்தையருக்கு தெரியாது அதனால அவங்க வந்து ஓப் பொறியியல்னா கட்டடோ கட்றது அதெல்லா பெண்கள் வந்து எப்டி பண்றது அப்டிங்கிற மாரி யோசிச்சாங்க ஆனா அந்த மாதிரி எல்லா இல்ல அப்டிங்கறது பின்வரும் காலங் கட்டத்துல நாங்க புரிய வச்சனால என்னுடைய தங்கையை வந்து பொறியியல் துறையில வந்து படிக்க வச்சாங்க அதுக்கப்புறோ காலப்போக்குல அவங்களுக்கு அந்த விழிப் புணர்வு வந்தது பட் நா படிக்கு போது அந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு இல்லாதது எனக்கு நிச்சயமாவே ஒரு வருத்தோ தா என்னுடைய கணவரிடம் நா கூறன்னு சொன்னே அவரு வந்து ஓரளவுக்கு தாப் படிச்சிருக்காரு இருந்தாலும் என்னுடைய விருப்பத்தின் பேர்ல நீ என்ன வேணா படிச்சுக்கோ எந்த துறை உனக்கு விருப்பமோ நீ பண்றதுனாப் பண்ணுன் சொன்னாரு நா ஆல்ரெடி எங்க அப்பா அம்மா வந்து என்ன எம் ஏ உலவ் வியலு எங்க அப்ப தா என்ன படிக்க வச்சாரு நா விருப் விருப்பப்படுறேன்னு சொல்லிட்டு ஆ அதுக்கப்பறோ இப்ப நா வந்து
சகோதரி நமக்கான அழைப்பு முடிந்து விடுது வேறொரு ஒரு அழைப்புல நம்ம தொடர்ந்து பேசலாங்களா
நிச்சியம் தோழி
நித்தியம் சகோதரி ரொம்ப நன்றிங் சகோதரி
நன்றி தோழி
நன்றிங்க